உம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்
நான் சும்மா இப்பதான் இழுச்சேன் இப்ப போய் வேலை செய்யணும்
உம் சரி சரி
ம் நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் வருது
ஓ அப்டியா
இதுக்குதான் ட்ரப் பாத்துட்டு இருக்கேன் ட்ரப் தைக்கணும்
அப்படியா என்கிட்டே குடுத்துலாம்ல நீ ட்ரெஸ் தைக்கணும்னா
நீ தச்சு குடுப்பியா
உம் ஆமா ஆஹ் நான் நல்லா தைப்பேன் இந்த வந்து பேஷன் டிசைனிங்ல கோர்ஸ் லா முடிச்சிட்டேனா
அப்படியா எனக்கு எனக்கு நெக்கு எல்லாம் க அா ஒரு வாட்டி கொடுத்தேன் நானும் தெரியாவே இல் அது
அப்படியா யாருக்கு கிட் ட்ட கொடுத்த வேற யாிட்டாச்சும் கொடுருப்பேன் என்கிட்ட கொடுத்து பாரு
அப்படித்தான் சொல்றாங்க எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் இது பண்ணிடுறாங்களே அதான் பயமா இருக்கு
உ வேற யாரா நம்பாத நான் சரி சரி நான் வேணா நான் தைச்ச டிரரெஸ் எல்லாம் உனக்கு அனுப்பிடுன் அனுபடுறேன் நீ பாரு நல்லா இருக்கான்னு சொல்லேட்ட அதுக்கு கத்துவேணா நீ எனக்குகிட்ட வந்து துணி கூடு நான் உனக்கு தெச்சு
உஹ தான் அன்றத்தை எடுத்து வச்சிருக்கேன் கொடுத்து யாருக்கிட்ட நாச்ச தச்சிட்டா
உம் எங்க வாங்க ஆன்லைன்லையா இல்ல கடைக்கு போய் வாங்கினியா
நா ஆன்லைன்ல எல்லா போக மாட்டம்ப்பா கடையிலதா வாங்குவே
உம் சரி சரி கடையில வாங்னியா எவ்ளோ ரொம்ப கிராண்டான ட்ரெஸ் ச இல்ல சிம்பிள்
கிராண் தா கிராண் தா லகா லெகங்காவு சோளி போட்லானு இருக்கே
உம் சரி பிளவுஸு லெகங்காவுமா
ஆமா எனக்கு மேல ஒ மேலலா ஒண்ணு வேண் அ நக எல்லா ஒண்ணு வேண்டா
உஹ செரி செரி அதா அந்த ப்பாங்கல்ல
ஷால் எல்லா வேண்டா இத் இருக்க அடிக்கிற வெயில்ல ஷால் எதுக்கு ஷாலுனா சும்மா சைடு்ல போட்டுகலா சைடுல மாட்டிகலா அவ்லோதா ஆனா சோ ஆனா உனக்கு பிளஸ் தெக்க தெரியுமா பிளவுஸ்தா நல்லா தெக்கனு
உம் தெக்க தெரியுமே எனக்கு நாந்தா சொல்றேனே நா தெச்சதெல்லா உனக்கு வந்து அனுப்புறே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லா எடுத்து அனுப்புறே நா
எ எனக்கு இல்லனா இல்லனா எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் இருக்க அதுகிட்ட கொடுக்கலாயினுருக்கே
ஓ அப்டியா யாரது
அது என்னோட ஃப்ரெண்டது
உ வீட்டுக்கிட்டயா இல்ல தூரமா அப்டி
ரொம்ப தூரமா இருக் கோறு
ஓ அவ்ளோ தூரமா நீ ட்ரஸ்ஸு தெக்கிறதுக்காக போவியா ஐயோயோ ரொம்போ தூரந்தாம்பா
உம் ஆனா என்னனா அதுகிட்ட குடுத் த்துல்லா ஆனா இப்ப லாஸ்ட் டைம்ல அது த தருமோ இல்லையோ தெரியாது இன்னு கேக்ல கேக்னு இனிமேதா
உம் சரி எவ்ளோ வாங்குவா அவ தெக்கிரதுக்
தெரியலேயே இப்ப போய் கொடுத்தாதா தெரியு அ மேக்சிமோ ஒரு ப்ளவுஸுனா ஐநூர்ரூபா ஐநூத்தி அம்பது அந்த மாரி ஆகு
உம் ஆமா பரவாயில்லையா தச்சா நல்லா சம்பாதிக்கலாம் தெரியுமா நான் கூட வீட்டுக்கிட்ட ரெண்டு பேரு ஆர்டர் குடுத்திருக்காங்க இது மாதிரி ப்ளவுஸ் ஒருத்தி இன்னொரு த்தி வந்து ஸ்கூல் யூனிபார்ம் மாதிரி கொடுத்திருந்தாங்க அஹ் நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல் தொறக்குதுல அதுக்கு
உஹம் தச்சு குடுக்கலாம் இல்ல
உம் இப்பதான் ஆர்டர் வாங்கிட்டேன் நான் தைக்கணும் இப்போ வீடு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டனா குளிச்சுட்டு அது தக்க ஆரம்பிக்கலாம்
இப்பெல்லாம் தைக்கவே முடியாது ஈவினிங் தான் உட்காந்தா கரெக்ட்டா இருக்கும்
ஆமா ஈவிங் உட்காந்தான் கரெக்டா இருக்கும் இப்ப சமைக்கணும் வேற இல்ல முடிஜ்ச அளவுக்கு அட்லிஸ் கட் பண்ணியாச்சி வச்சிருணும் நா துணி ஈவினிங் உட்காந்து தச்சிடலாம்ல
உம் அப்படிதான் நான் முடிஞ்சா எடுத்துட்டு வரேன்றார் இப்ப இல்லைன்னா பார்த்து இங்கேயே குடுத்துட்ரேகுரார்
உம் சரி சரி பாரு எது உனக்கு சரியா இருக்கோ அது பாரு
உம் நீ எல்லாம் தச்சுட்டியா உனக்காக ட்ரஸ் ஆஹ
நா எனக்காக பக்ரீத் சொல்றியா உம் ஆமா அதுக்கு நான் அத வந்து தச்சுட்டேன்
உஹம்
உம் நானா வந்து டிசைன் பண்ணி ஒரு இந்த லாங் ப்ராக் மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன்
அப்படியா சரி
ம் ஆமா உனக்கு வந்து நான் இன்னைக்கு போட்டுட்டு உனக்கு ஸ்டோரியில வைக்கிறேன் நீ பாரு
ஆஹ் சரி எனக்கு தூக்கமா வருது எனக்கு
ஏன் ஒழுங்க தூங்கலையா
தூக்கமே சரி இல்லையா அதான் தூக்கமும் வருது எந்திருசிட்டேன் வேற
உம் அதான் ஏன் ஏன் தூங்கி இருக்கணும்ல நைட்டு
நைட்டுக்கு நல்லாதான் தூக்குனேன் தூக்குனா காலையிலதான் கொஞ்சம் ஏச்சுிட்டேன் அதான்
ம் செரி செரி நைட்டுக்கு தூங்கினியா ஆனாலும் காலயில ஏன்சிட்டேன் காலயில ஏன்ச்சுதானே ஆகணும்
காலைலனா அத விட்டு விட்டு தூக்கம் வரும்போது பெரிய தூக்கம் தூங்கல நா அதான்
ம் செரி செரி ஏதாச்சும் யோசிட்டே இருந்திருப்பே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் உனக்கு அதான் முஞ்சுருப்பேன்
அப்பறம் நீ எப்போ ஏன்ச்சா
நான வந்து சீக்கிரமாவே எழுன்துட்டேன் ஒன்பது மணிக்கு எழுந்திச்சே எஞ்சிட்டு பாத்தேன் என்ன இவ்ளோ சீக்கிரம் ஏன்ட அப்டின்னுட்டு திரும்பி தூங்கிட்டேன் அப்பறமா ஒரு பத்து மணி எந்திரிச்சேன்
ம் செரி செரி
எந்திரிச்சி அப்டியே கொஞ்ச நேரம் போன் பாத்துட்டே இருந்தேன் அப்டியே ரீல்ஸ் பாத்துட்டே இருந்தேன் அப்பறமா வெளிய வந்தேன்
ம்
ம் அப்பறமா தான் உனக்கு ஞாபகம் வந்துச்சு செரி இவகிட்ட பேசலாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்டின்னுட்டு கால் பண்ணேன்
அப்டியா
ம் ஆமா ம் கொஞ்ச நாள வேற எனக்கு உடம்பு வேற செரியில்ல்லாம போயிருச்சு
ஏ என்ன ஆச்சி
ஆமா பீவர் வந்துருச்சு எனக்கு
அப்டியா
ஆமா கொஞ்ச நாலுக்கு முன்னாடி மழ எல்லாம் பெஞ்சுததுல அதுல கொஞ்ச வெளிய போயிருந்தேனா அப்போ மழ பெஞ்சுடுச்சு அதனால கொல்டு எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்டியே பீவர் வந்துருச்சு
செரி செரி இப்ப எப்டி இருக்கு
ம் இப்போ பரவாயில்ல நான ஹாஸ்பிடல்ல எல்லாம் போயிட்டு ஊசி எல்லா போட்டுட்டு வந்தேன் அப்பறமாதான் செரியாச்சே
ஹா அப்டியா செரி செரி
ம் உனக்கு கொஞ்ச மாச கவல இருக்கா பாரு ஒரு ப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்போமே எதுவுமே இல்ல யாருமே போன் பண்ணல எனக்கு
நீ சொல்லி இருக்கணும் எனக்கு என தெரியும் தெரியுமா
போன் பண்ணி வரணுமா எனக்கு உடம்பு செரியல என்ன உடம்பு செரியலன்னு
நீதான் சொல்லனும் நாங்க இருகிக நாங்க வந்து பாத்துட்டு போக போறோம்
ஹா ஆளு ரொம்ப பெரிய விசயம் தான் நீங்க தான் போன் பண்ணிருக்கணும் ஒரு ப்ரெண்ட் இருக்காலே எப்டி இருக்கா அப்டின்னு அப்பப்ப போன் பண்ணி கேக்கணும்ல
ம் நா இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கன இருக்கேன் ஆஃபர்ல வந்துருக்கு ஆமா
நீ எல்லாமே வாங்குவமா ஐஸ்கிரீம் வாங்குவே வேனுமோ வாங்குவே உனக்கு என்ன பணக்காரங்கலாம் வாங்குவாங்க
உம் ஆஹ் வாங்கி சாப்ட்டு பாக்கலாம் இரு உம் உகிட்ட அப்பறம் தான் போய் செஞ்சு வாங்கி என்ன என்ன பண்ணுமோ பண்ணணும்
உம் சரி சரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடு சும்மாதான் கால் பண்ணே ஏதோ மனசு வந்து கஷ்டமா இருந்துச்சு கால் பண்ண உ கிட்டஜ
உஹம் ஏ என்ன ஏ என்னச்சு என்னச்சு
ஒண்ணும் ஆகல அப்டியே சும்மா மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு அதான்
ம் உங்க வீட்டுல என்ன ப்ராப்ளமா
இல்ல இல்ல எதும் இல்லையே
எல்லாரும் நல்லா இருக்காங்களா
உம் எல்லாரும் நல்லா இருக்காங்களே எனக்கு தான் வொடம்பு சரியில்ல சொன்னேன்னே அதான் கொஞ்சம் மைண்டு டிஸ்டரப்டா இருந்துச்சு
உம் இப்போ சரி இப்போ பரவாயலையா
உம் இப்போ எல்லாமே சரிய ஆயடுச்சு
உம்
உம்ஃ இந்த டாக்டர் கிட்ட தான் போனேன் அத கக்கே வந்து அவ்ளோ செலவாயிருச்சு டாக்டர்கிட்டேயே
ஆமா டாக்டர் கிட்ட போன ஆதான்
உம் ஆமா மாத்திர வேற அவ்வளவு கொட்டும்ந்தாங்க எல்லாமே சாப்பிட்டு வாங்கிலாம் கசக்குது
உம் உம் சரி சரி ஃபீவர் போயிருச்சா
ஆஹ் ஃபீவர் எல்லாம் போயிருச்சு
உம்
உம் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க அவங்கவுங்க இடத்துல அவங்க அங்க இருக்காங்க
உம் ஆமா அவங்க அவங்க இடத்துல அவங்கவுங்க இருந்தாலே வந்து எல்லாமே சரியா இருக்கும்
உம்
உம் சரி இன்னைக்கு என்ன ஏா அது வாங்குனியா அந்த டிரெஸ் தக்கணும்னு சொன்ன அதுக்கு இயரிங்ஸ்லாம் என்ன பண்ணுவ நீ
நான் இருக்கறதுதான் போட்டுக்குவேன் அதுல மாட்டு இருக்கனே அது கோல் வாட்டைக்கு தான் இருக்குது ஆள் மறுபடியடி இரு இதக்க வாங்கி போட்டிட்டே வேத்துட்ட
உம் செரி ஸ்லிப்பர்ஸ்ல எதாச்சும் வாங்கனும் நல்லா உம்
இப்பக்கும் வேல வேணாம் இருக்கிறதேபோ போதும்
இல்ல இல்ல வாங்கிக்கோ வாங்கிக்கோ நல்லா இருக்கும் மேச்சிங்கா போட்டு டுப்போ எல்லாரும் பாப்பாங்க ஏய் எவ்ளோ சூப்பரா இருக்கா பாறேன் அப்டின்னு
உம்
உம் ஹில்ஷ் வாங்க்கோம்
உம் சரியேன் விழுந்து வாங்குனத்ததுக்கா
அது பென்சன் ன்னிஸ் இல்ல கொஞ்சம் குண்டா இருக்கும் பாரு
உஹம் அதெல்லாம் போட மாட்டேப்ப நானு அ தண்டர் தான் பண்ணுவீங்க
போட்டு பழகு பங்ஷனுக்கு தானே நல்லா இருக்கும் குரு
உம்
நல்ல ரீச்ச ஆன ஒரு லுக்கா கெடைக்கும் உனக்கு
உம் பாக்கலாம்
மேக்கப்ல்லாம் போடுவியா
உஹஹம்
மேக்கப்லாம் பண்ண மாட்டியா
உஹம் அதல அதெல்லாம் எனக்கு என்ன என்ன தெரியாது
பேச்சுவாஷ் தெரியாத உனக்கு நடிக்காத சரியா
உம் அதனர் தெரியாது எனக்கு
ஆஃபர் இல்ல ஏதோஃபேஸ் வாஷ் வாங்கனே சொன்னிய முன்னாடி
அதெல்லாம் சும்மா பசங்களுக்கு பசங்க யூஸ் பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டேன் நான் மோஸ்லி அப்படியே அழகாதான் இருப்பேன் நான் அப்படியே அழகாதான் இருப்பேன் உம் அதெல்லாம் எனக்கு தேவயே இல்ல
உம் சரி சரி நீ பாரு நீ டெய்லர் கிட்ட போய் பாரு இல்லாட்டி செட் ஆகல அப்படின்னா என்கிட்ட வந்து குடுத்துடு சரியா நான் உக்கு தெச் கொடுத்தாறேன் உம் உம் பாத்துட்டு போன் பண்ணன் நானும் வைக்கிறேன் கொஞ்சம் வேல இருக்கு ம் செரி பாய்
பாய் பாய்